ஓ உம் நல்லார்க்கேங் சிஸ்டர் நீங்க எப்டி இர்க்கீங்க
நல்லார்க்கே ஸ்டர்
என்ன ஃப்ரீ டைமா ஃபோன்லா வந்து ரொம்ப பிஸியா இருக்கேன்னே எல்லாரு சொல்லுவீங்கே பெ இன்னிக்குதா ஃப்ரீ டைம் கெடச்சதா என்ன சந்தோஷ்மான சிஷோ
ரோ கிடையாது திடீனு சரி ஓகே பழசல்லா ஞாபகோ வந்துச்சு
ஹ ஓகே ஓகே
சரி அத பத்தினா யோஸ்ச்சுட்ருந்த சர் பேஸ்வோ ஓகே உங்ககிட்ட பேசலா அப்டின்னு உங்களுக்கு ஏதாவது வெஜ் சோ ஆக்டிவிட்டஸ் எதாவதிருக்கு எனக்கு அந்த பழசெல்லா ஞாபக வந்தவொன தோனுச்சு செரி உங்ககிட்ட கேட்போ உங்களுக்கு ஏதாவது இருக்கா அப்டின்னு
பாத்தீங்க அப்டின்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்னா என்னென்னா வந்து இந்த நீ ப்ப சொன்னுன்னே எனக்தெரியும்மா வருது இப்ப இடர்வியூ எடுக்காங்கன்னா அதுக்கு ரெசியூ வேலை எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ன்னனு ஒரு காலம் போட்டு போடுவோ
கெரக்ட்டு
அ ஸ்கூல வந்து நா வந்து கொக்கால ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கே லாங் ஜம்ப்ல் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கி இதெல்லா நா போட்டேன்னா ஆ அதெல்லா இருக்கங்க ஆ எனக்கு புடிக்குங்க
கொக்கோனா எனக்கு அவ்ளோ புடிக்குங்க
ஈயா வாலிபாலு த்ரோபாலு ஆனா நா ஒரு அத் லெட் தாங்க நெறையா வாங்கிருக்கே
சூப்பருங்க நீங்க அத்துலெட்டரா எனக்கு ஸ்போர்ட்ஸே வராதுங்க இதுலமே சேர மாட்டேங்க ஸ்போர்ட்ச கண்டா ஓடிடுவே ஒன்லி படிப்ஸ் மட்டுதா ஆ ஸ்போட்ச கண்ட ஓடிருவே ஆனா கொக்கோ ரொம்ப புடிக்கு பீ டி பீரியட்ல்ல ஃபுல்லா கொக்கோ விளாட சொல்லி ஃபிரண்ஸ் கிட்ட கேப்ப
ஓ ஓகே ஓகே ஓகே நா பாத்தீங்க அப்டின்னா சின்ன வயசுலல்லா இப்ப நா படிச்சது ஒரு நைன்டீஸ் அந்த காலத்துல எல்லா பாத்தீங்கன்னா நெறையா இந்த சம்பட எல்லா தா குடுப்பாங்க தட்டு சம்படோ டம்ளாறு
ஆமா நா படிக்கேன்னு அப்டித்தா இன்னுமே இன்னுமே அந்த எங்க ஸ்கூல்ல சொல்ல போனா நா படிச்ச ஸ்கூல்லா இன்னுமே அப்டிதா குடுக்காங்களோ எண்ணமோ தெரியல அவ்ளோதா தட்டு டிஃபன் பாக்ஸ்ஸு மேக்சிமம் டிஃபன் பாக்ஸ்ஸு இதெல்லா பரவாயில்ல நா எல்லா வந்துட்டு மெரிட் எப்பவுமே மெரிட்டுக்கு வாங்குவே மெரிட்டுக்கு வாங்க எனக்கு ஒரு ஸ்கெட்சு பாக்கெட் குடுத்தாங்க அதெல்லா நா என்னத்த சொல்றது அதெல்லா குடுப்பாங்க
குடுத்தாங்க நா தா
பேக்கெட் இப்பதா குடுப்பாங்க அங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ஸு
ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ஸு எங்க அம்மா வந்து இன்னுமே அது ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சிருக் காங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு ஆ டம்ளார் தட்டோட இருக்கு குடு தூர்ல இல்லை எங்க அம்மா வந்து நீங்க இப்பத்தா வந்து
இப்ப எங்க அம்மா கேட்டுட்டிருக்காங்க ஒண்னொன்னா கொஞ்ச கொஞ்சமா கொண்டுவந்து கொடுத்துருவான்னு எங்க வீட்டுல வைக்க எடமில்ல பா நீ அங்கே வை பா அப்டி சொல்வே இன்னமே அந்த ஃபிர இப்போ நா வந்து மெரிட் டுல வாங்குன ஷீல்டு எல்லா இருக்கு இன்னொன்னு அப்பல்லா வந்துட்டு நா சின்ன பிள்ளையா இருக்கல மெரிட்டுக்கல வந்துட்டு இந்த டப்பு இருக்குல பிளாஸ்டிக் டப்பு குட்டி குட்டியா அழகா அந்த மறவுன்னு சொல்லுவாங்களா அந்த மாரி பிளாஸ்டிக்லவ கலர்கலரா கொடுப்பாங்க ஆனா அது நடுவுல வந்து ஒரு குட்டி பே ப்பர்ல ஒட்டிருப்பாங்க இது ஃபிரஸ்ட் ஸ்டாண்டர்டுகுள்ளது செகன்ட் ஸ்டாண்டர்டுகுள்ளது அப்டீன்னு அ அப்பல்லா அப்டி ஒட்டி அது ஒட்டுனது கூட இன்னு அப்டியே இருக்குங்க நா அம்மா அம்மா வீட்டுல போகைல ஃபுல்லா அது அத எடுத்து பாக்குறது ச்சு அது ஒரு சந்தோஷமா இருக்கு ஒட்டுனது அப்புறோ எங்க அம்மா எதா இருந்தாலு கொண்டு வந்து குடுப்பங்க ஒரு டிபன் பாக்ஸ் வாங்குனாலு கொண்டு வந்து குடுத்து இது நீ பிரைஸ் வாங்னது அப்டின்னு சொல்லி குடுத்துட்டு போய் நா ஏன் பொண்ணுட்ட காம்பே இது நா பிரைஸ் வாங்கினது டி அப்டின்னு
ஆமா அதெல்லா நம்மளுக்கு ஒரு நினைவு மலர்கள் அதெல்லா
கண்டிப்பா கண்டிப்பா சிஸ்டர்
ம் இன்னு நா பாத்தீங்க அப்டின்னா ம் நா அது அதெல்லா வித்துட்டு வேலைக்கெல்லா போயிட்டு ம் ஆனா வந்து நம்ம எவ்ளதா ஃபர்ஸ்ட் ப்ரைஸு அவ்ளோ வாங்னாலு நம்ம வந்து ஒரு வேலைக்குன் போயிட்டோம்னா அதெல்லா வந்து ஒரு உ பேப்பர்ல இது எழுதின ஒரு லெட்டர்ஸ் லெட்டர்ஸ்ல தா இருக்கு அந்த சர்டிபிகேஷ்னு ஒன்னுமே கெடைக்
ஒன்னுமே கெடையாது
ஆமாங்க ஆ னா அதெல்லா நம்மளோட சந்தோஷ நா அதெல்லா நா வீட்ல அப்ற போயிட்டு
கொஞ்சோ படிச்சோ ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தோ எல்லாத்தலயு ஃபர்ஸ்டு அத்தன மெரிட்டு அவ்ளோ நல்லா படிச்சோ ஃபர்ஸ்ட் மார்க்கு என்ன பண்ண ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கி என்ன பண்ண ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பண்ண ஒரு
கடைசில வீட்ல வந்து அ பாத்ர விளக்குறதுக்கு பாத்ரூம் கழுவுறதுக்
அம்மா சொல்லுவாங்கல என்ன படிச்சாலு என்ன பண்ணாலு பொம்பள புள்ள போய் சட்டி பானதா சு போறண்ட அந்த கத ஆய்போச்சு
ஆ அப்டி தாங்க ஆய்போச்சு ஆனா நா வந்து என்னோட சர்டிஃபிகேஷன்லா வந்து டிராயிங் நல்லா பண்ணுவ டிராயிங்ல வந்து டிஸ்டிக் லெவல்ல போறது அந்த மாரில்லா போய்லா வந்து
எல்லா போயிர்கீங்க
எங்க எங்க வீட்டுக்கு பக்கத்துலல்லா இந்த லெவன்த் டு்வெல்த் பயாலஜி குரூப் எடுத்து பசங்களுக்குலா நா தா டிராயிங் வரஞ்சு குடுப்ப அக்கா நீங்க வரைஞ்சு குடுக்கா அ
இப்ப என்னோட சுவாலஜினா கஷ்டமாருக்கு சுவாலஜி பாட்டினிலா அதுக்கெல்லா நா கஷ்டப்பட்டு எனக்குள்ளது வரஞ்சிருவ அது தவிர்த்து நம்ம எதனா வரஞ்சு குடுப்பே இந்த டிப்ளமோ படிக்கிற பசங்கெல்லா கொஞ்சோ இந்த மிஷின்ஸ் அந்த மாரி வரும்ல அந்த மிஷின்னு அந்த மாரி இரு அதெல்லா வரஞ்சு குடுத்து எழுதுறதுங்க எழுதவு குடுத்துருவாங்கங்க பக்கத்து வீட்டு பசங்க எழுதியு குடுப்பே அதெல்லா பண்ணுவே நானு இந்த வேலைல்லா நல்லா பாப்பே மேக்சிமம் எழுதுறதா குடுப்பாங்க ஹேண்ட் ரைட்டிங் நல்லாருக்கு எ ஹேன்ட் ரைட் பாத்திங்னா சோ எழுதுறது குடுத்துருவாங்க ஸ்பீடா எழுது வச்சு குடுத்ருவே
ஆ என்னடது தமிழ் தாங்க கொஞ்சோ கொ கோளாரா எழுதுவே ஆனா
இங்கிலீஷ் இங்கிலீஷ் தா சொல்ற நா இங்கிலீஷ்ல எழுதுறது தா சொல்ற நமக்கு இங்கலீஷ் தா ஸ்பீடா வரு தமிழ் நா லேட்டாகு பாத் பாத்து
அதுக ரெண்டு தாங்க வேணான்னா பாத்தீங்கன்னா வந்து ஆ அப்படியெல்லா இருக்கு இப்பெல்லா எக்ஸ்ட்ரா கரிக்குலர்னு எப்படா கேப் கிடைக்கு தூங்களா அப்படிங்கிற மாரிதா இதுதா பெரிய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்ட்டிவிட்டிஸா இருக்கு இந்த காலத்
ஆமா இப்போ பசங்க வந்துட்டாங்கல்லங்க பசங்க வந்தக்கப்றம் ஐயோ எப்படா தூக்க கெடைக்கு எப்படா ஃப்ரீயா இருக்கு அப்டின்னுதா இருக்கு
இன்னொன்னு கிச்சன் கார்டன்லா க்குங்க இங்கவே
அப்டியே நம்ம அப்டியே நம் ஆ அப்டியே நம்ம எதாவது கத்துக்கணுன் நெனச்சா என்ன கத்துக்குறோ சமைக்கிறதுல வேணா யூடியூப் பாத்து கத்துக்கிறோ அதுதா எஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி அத தவுத்து நம்ம எதாது ஒன்னு கத்துக்குறோமா சொல்லுங்க
ம் முடியாது அது மட்டு தா கரெக்ட்டுங்க நீங்க என்ன ரெசிப்பி பண்ணீங்க நா புதுசா இருக்கே நா பண்ணி பாத்தா அது எப்டி இருக் கு அதயே கன் கன்ட்னியூ பண்ணிக்கலாமா அப்டிதாங்க ஆய் போச்சு நானு வந்து ஆனா வந்து என்ன அப்டின்னா ம் அப்ப ஸ்கூல் படிக்கிற போதெல்லா பாத்தீங்கனா வந்து நா கொஞ்சோ வந்து என்ன சொல்றது ஆ ஒரு தாழ்வு மனப்பாடமில்ல அப்டீனு சொல்ல முடியாது அவங்க எதாவது நெனச்சுக்கிட்டாங்கனா அப்டீங்கிற ஒரு சின்ன விஷயத்துக் கூட ஒரு கஷ்டப்பட்டுக்குவ நானு நானே
இன்னோ தோணுங்க நம்ம எதாவது ஒன் சொல்லிட்டோம்னா அவங்க எதாவது நெனச்சுக்குவாங்களோ அப்டீன் நமக்ளா இன்னு மனசுல
இப்டீல்லா இருந்தே நானு இருந்தே ஆனா ஒரு கட்டத்துக்கு மேலதா வந்து ஒரு வேலைக்லா போனதுக் அப்றோ வந்து காலேஜ்ல கொஞ்சொ நல்லா இதான ஆனா வேலைக்லா போனதுக்கப்றோலா பாத்தீங்கனா செரியான ல சம சேஞ்சு என்ன அப்டீனா தப்புனா நம்ம வந்து நம்ம தப்புனா அடுத்தவங்கிட்ட தப்புனா சொல்லி தாகனோ அது அது வந்து அவுங்குளுக்கு மனசு கஷ்டப்படுது படுது அப்டீ னுட்டு சொல்லாம இருந்தனா அவங்கள மேலே தப்பு பண்ண வெக்கோ
இல்ல அதுதா நீங்க சொல்றது கரெக்ட் உண்மயாவே நா லா வந்து மேரேஜூக் முன்னாடி ஆ அங்க ஸ்கூல் படிக்கைல இந்த மாரிலா நம்ம எதாவது டீச்சர்ஸ் எதாவது எதுவுமே திட்டு வாங்க கூடாது எதாவது ஒன்ல டீச்சர்ஸ் திட்டிடாங்கனா அப்டியே எனக்கு அன்னைக்கு நாளே ஓடாது ரொம்போ ஃபீல் பண்ணுவே வீட்லயு போய் ஃபீல் பண்ணுவே அந்த மாதிரி இருப்ப எப் அ நம்ம ஃப்ரெண்ட்ஸு எதாவது ஒன் சொல்லிட்ட மன கஷ்டமா இருந்துச்சுனா அதயு நா ஃபீல் பண்ணுவே ஆனா இதே இது இப் போ நம்மள்ட்ட அந்த மாரி யாரும் பேசினா நமக்கே தோணுது ஏனா நம்மள யாருமே வந்துட்டு நமக்கு ஒன்னு சொன்னா நம்ம கஷ்டப்படுவோனு யாருமே யோசிக்றது இல்லையே
ஆ
இப்ப நம்ம ஏ யோசிக்கிறோ அப்டீனு இப்ப உண்மையாவே இந்தன் எந்த ஒரு விஷ்யோ பண்ணாலு இந்த நாலு பேர் இந்த நாலு பேர் என்ன நெனப்பாங்க இந்த வார்த்தைய மொதல்ல வுட்ருக்கே முன்னாடி ஸ்டார் ட்டிங்ல இத சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி நம்மள இது பண்ணியிருந்தாங்க ஆனா இப்ப இந்த நாலு பேரு என்ன நெனச்சா நெனைக்கட்டோ நமக்கு புடிச்சத நம்ம செய்வோன்ற ஒரு மாற்றோ வந்துருக்கு
கண்டிப்பாங்க அது எல்லா விஷயத்லயு நம்மளால பண்ண முடியாது ஆனா நமளுக் நம்மளோடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட எங்கேயுமே விட்டு குடுக் ககூடாது அவ்ளதா அது வந்து தப்புனா தப் ப்பு இன்னோனன்னுக்கு வேற யாராவது தப்பே சொன்னாலு நம்ம கரெக்ட்டா இருந்துக்கணோ அப்டி பண்ணாதீங்கனு நாம வந்து எடுத்துதா சொல்லணோ இன்னோன்னு அ ஆமா இன்னோன்னு வந்து அடுத்தவைங்குளுக்கு அட்வைஸ் வந்து நம்மளால முடிஞ்சத லேசா சொல்லிட்டு போயிடணுங்க வேனுனா எறங்கி அவுங்குளுக் சொல்லவே கூடாது
திரும்பிகிட்டது நமக்குதா திரும்பு மொதல்ல ஒரே வார்த்தைல நீங்க என்ன பண்ணீங்க நீங்க அது செஞ்சீங்களான்ற ஒரு வார்த்த வந்துடோ ஆக்சுவலா எனக்குலா நாலா ரொம்பவே இப்போ எ தம்பிக்குங்க வேற யாருக்கோ இல்லைங்க எ தம்பிக்கு என்னால வந்துட்டு ஒரு அட்வைஸ் பண்ண முட்லங்க ஏன்டா வெயிட் பண்ணுடா செட்டில் ஆய்க்கலா செட்டில் ஆயிட்டு மேரேஜ் பண்லா நா சொல்றத கேளு அப்டீன் சொ ல்ல முடியுல ஏனா இப்போ இருக்க பசங்கல சொல்ல முட்லயே டக்குனு கல்யாணோ பண்ட்டு வந்து நின்றுவாய்ங்களோனு பயமா இருக்கு இத சொன்னா என்ன சொல்லுவாங்க நீ என்ன பண்ண நீ சீக்கிரோ கல்யாணோ பண்ணேல அப்ப என்ன மட்டு ஏ கேக்குற அந்த வார்த்த திரும்பி நம்மள கேட்டுருவாங்களோனு பயந்துகிட்டு நம்ம எதுவுமே பேச முடியுல
ம் நம்ம எதுவுமே வந்து இப்பல்லா வந்து நீட்டே பண்ண முடியாது இன்னோன்னு வந்து ஆ அதுன இன்னோ இன்னோன்னு என்ன ஞாபகோ வருதுன்னா எ அக்காதா சொல்லுவா ம் என்னனா சின்ன வயசுல நீங்க சொன்னத நா கேட்ட ஒரு வயசுக் மேல தை என்னால வந்து ஒ நானே ஒரு முடிவு எடுக்கணு அப்பிடிங்கிறப்போ வந்து வேல செய்யிற ங்க போனாலு அவங்க சொன்னதத்தா நா கேட்டே இப் நா வந்து கல்யாண ஆனதுக்கப்பறோ புருஷன் சொல்றது தா கேட்டே இப் இப்ப நா பெத்தது அது சொல்றத தா நா கேக்குறே கடைசி வரைக்கு நா யாருக்காக இருகின்றதே எனக்கே தெரியமாட் நீ இத வி
கரெக்டா சொல்லிர்க்காங்க உங்க அக்கா இது கரெக்ட் தானேங்க இது எல்லார் லைஃபக்குமே எல்லா நேரத் துலயு சரியா செட் ஆகலேன்னாலு ஆனா செட் ஆகுதுல்ல ஃபஸ்ட்டு அப்பா சொன் சொன்னதக் கேட்டோ அம்மா சொன்னதக் கே அம்மா சொன்னத கூட கேக்க மாட்டோ அப்பா சொன்னது கேட்டு தா ஆகணு அப்பா சொல்றது கேப்போ அதுக்கப்பறோ பொறந்தவங்கே ஆ அண்ணன் சொன்னாலு கேக்கணு தம்பி சொன்னாலு தம்பியா இருந்தாலு அது கேக்கதா வேணு ஒரு ஒரு விஷயத்துலே இல்லன்னா மண்டைலத் தட்டிட்டு போயிருவாய்ங்க இன்னு ஒன்னு அதுக்கப்பறோ ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்பறோ ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு விஷயத்த நம்ம சொன்னாலு ஒரு விஷய அவங்க சொல்றது கன்ஃபார்ம் நம்ம வீட்டு க்கார் சொல்லிட்டாரு கேக்கணும்னு கேப்போ அன் நீங்க சொல்ற மாரி இப்ப பொண்ணு பொண்ணு என்ன சொன் த்நாளா அதத்தே கேட்டுட்டு இருக்கே நான்லா நா சொல்றத ஏ பொண்ணு கேக்குறதே இல்லே
அப்டிதா ஆச்சு இப்பிடின்னு இது வன்னா போ நாம கூட அந்த அளவுக்கு கோச்சிருக்கமாட்டோ ஆ ஊன்னா கோச்சிக்கிறாங்க நீ ஏ இப்பிடி பண்ணே இப்பிடில்லா பண்ணக் கூடாது ஆ
ருக்குதா அது கேட்கய்ல இல்லம்மா எங்க இருக்குன்னு எங்குன்னா இருக்குன்னு தெரியாதா ஒன் கேப்பா இது எங்கேம்மா இருக்கு அப்பிடின்னு எங்கேயாது வச்சிருப்பா அது நம்ம டக் குன்னு ஞாபக வராதுல்ல அது வே அவளுக்கு வேணுனா நா எல்லா செல்ஃபு தேடணு எல்லா எடமு தேடணு கிச்சன் வரேக்கு போய் எந்த செல்ஃபுல இருக்குன்னு தேடணு திடீர்ன்னு எங்கனயாது பாத்திருப்போ கீழ போட்டுருப்பா எடுத்து செ கிச்சன் கிட்ட பாத்தா கிச்சன் செல்ஃப்ல இருக்கு ஹால்ல பாத்தா ஹால் செல்ஃப்ல இருக்கு ரூம்ல பாத்தா ரூம் செல்ஃப்ல இருக்கு நம்ம எங்க இருக்குனு எப்புடி தேடுறது வேல பாத்துட்டு இருக்கைலே என்ன பண்ணுவா தெரியுமா அப்படியே போய் செவத்து ஓரமா அப்டி கை அப்பிடி கட்டிக்குவா கட்டிட்டு அப்டியே அப்டி அப்டியே செவத்தோட ஒட்டி அப்டியே கீழே உக்காருவா உக்காந்து இப்பிடி க மூஞ்சிய இப்பிடி வச்சு இப்பிடி குனிஞ்சுக்குவா இப்டியே உக்காந்துருப்பா எவ்ளோ நேர ஆனாலு அவ அங்கிட்டு போகையிலயு இப்டி உக்காந்துருப்பா வரேலேயு இப்டி உக்காந்துருப் ப்பா நா கேட்டதக் கூட ஒன்னால எடுத்து குடுக்க முடியாதுல்லம்மா இப்டி சொல்லுவா ரெண்டு வார்த்த எனக்கு ச அப்டி மண்ட சூடாயிரு ம் ம் அப்டின்ட்டு நா போவே அதுதா அதுக்கப்பறோ போயி தேடி புடிச்சு எடுத்து குடுத்தா தா எனக்கு திருப்தியா இருக்கு அந்த அளவுக்கு நம்மள மெரட்டி வா வேல வாங்கிருங்க இதுக
அப்டிதாங்க ஆச்சு நம்ம நம்ம வாழ்க்க எத நோக்கி போதுன்னே தெரிய மாட்டேன்து ம் செரிங்க தோழி நாம வந்து இது பண்ணலா நீங்க பண்ணீங்களா நா பண்ணேனா
இப்ப நா பண்ணே
ஓகே ஓகேங்க செரிங்க தோழி செரி நாம நம்ம இன்னொரு உரயாடல்ல பாக் க்கலா ம் ஓகேங்க பாய் பாய்